ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
அ கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் சொல்லுங்க நல்ல இருக்கீங்களா நம்ப பேசிருக்கமா இதுக்கு மின்னாடி
ம் பேசிருக்கோ நெனைக்கே
அப்டியா மானிங்லந்து இன்னிக்கு பேசணுமா என் இப்போ பேசணு
இன்னிக்கி காலையிலதான் மார்னிங் தான் பேசணும்னு நினைக்கறேன்
ஓகே ஏ தெரியல எனக்கு ஞாபகோ இல்ல கையெழுத்து கூட பென் தா
மா மார்னிங் கூட நீங்க ஆரி‌ ஆரிஒர்க் பத்தி பேசுனிங்களே அவுங்கதான நீங்க
நா பே ஏ நீங்க இல்லயே
அப்ப நீங்க கிடையாது அது அப்ப நம்ம பேசல சாப்ட்டாச்சா சாப்ட்டாச்சா
ட்டாச்சி நீங்க
உம் சாப்டாச்சி
என்ன செஞ்சீங்க தோச ச தேங்கா சட்னி நீங்க
இங்க சப்பாத்தி சப்பாத்தி குருமா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மார்னிங்ல இருந்து என்ன செஞ்சீங்க
மார்னிங்ல இருந்து நா மார்னிங் நா ஒர்க் பண்ற அதனால மார்னிங் வந்து நா ஒரு ஜொல் ப்லட் பண்ற கம்பெனில ஒர்க் பண்ற அதனால அங்க ஒர்க் பிஸியா இருந்தது வந்து ஸ்கூல் டைம் இல்லையா
ஓகே ஓகே
நால எல்லாருமே பீஸ் கட்டணுங்குறக்காண்டி எங்ககிட்ட வந்து பிலஜ் ட்ல வருவாங்க
செரி செரி
அதனால ஒர்க்கு பிஸியா இருந்தே
செரி ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஆமா நீங்க தோச சரி தம்பிக்கு வந்து தோசையு சாம்பாரு வச்சு குடுத்துட்டா ஒரு பங்க்ஷன் போன டிரெஸ்சு ஷாப் ஓப்பனிங்கு
செர் செரி
ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறோ அவ் அவுங்க கட வந்து கொஞ்சோ தூரோ அங்க போயி ட்டு வந்துட்டு வீட்டு பக்கத்துல அவுங் வீடு அவுங்க வந்து அவுங்க வீ சே இன்னக்கி பங்ஷன் நால சாப்பாடு போட்டாங்க பிரியாணி அத போனானு எங்க வீட் வீட்டுக்கார அப்றம் மறுபடி ஈவினிங் வந்துட்டு பேங்க்கு போ பேங்க பேங்க்கு போயிருந்தோ தம்பிக்கு வந்து ரெண்டு வயசுல ஆதார் கார்டு எடுத்தது அப்றம் மருபடி இப்ப கைரேக யே அதுக் கண்ரேக எல்லாம் அப்டேட் பண்ணுன் அப்டின் சொல்லி டு சேரி அப்டினு சொல்லிட்டு பேங்கு போனோம் பேங்க் லீவு மண்டே தா வாங்க அப்டின்டாங்க பேங்க்ல அந்த அவர் லீ வு அந்த வக்கலயிருக்கறவரு லீ சோ மண்டே வாங்க அப்டினு சொல்லிடாங்க இவனுக்கு வந்து டூஸ்டே வந்து பாஸ்போர்டுக்கு இன்ட்ர்வியூ இருக்குது அதுநாள சீக்கிர அப்டேட் அப்டினு சொல்லிட்டு போனோம் சேரி எப் ன்னு சொல்ட்டு நாளைக்கு இ சேவ மையம் இது போயி அங்க போயி அப்டேட் பண்ணிட்டு வருவோனுங்க
சேரி சேரி
ம்
எத்தன வயசுயாகுது அப்டேட் பண்றதுக்கு சிக்ஸ் மேல ஆச்சா
இல்ல எயிட் ஆயிடுச்சு நாங்க அப்டேட் பண்ணவே மறந்துட்டோம் விட்டுட் டோம் இப்பவரைக்கும் அது யூஸ்ஸே யில்ல ஆதார் கார்டுயிருக்கு பட் அதுல வந்து ஓஓகே
நம் நம்பளோட நம்பளோட கைரேக வச்சுதான பண்ணிருபோம்
ஆம்மா நம்ம கைரேக வச்சுதா பண்ணிருப்போ இருந்தாலுமே இப்ப பாஸ் போட் அப்டேட்டுக்கு ஏதாது கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்டினு சொல்லிட்டு சேரி அப்டேட் பண்ணிவு ட்ருலா அபடியின்றதுக்காக கேக்கலான்டு போனதுங்க அப்றம் ஆமா பண்றோம் அப்டின் சொல்லிட்டாங்க பட் வந்துட்டு ஆ நி லீவா போச்சா அவங்க இல்ல நான் போஸ்ட் இன்னைக்கு போஸ்ட் போஸ்ட் ஆபிஸ் போய் அழஞ்சிட்டு வந்தன் இங்க பண்ண மாட்டாங்களாமா வேற இடத்துல தான் பண்ணுவாங்களாமா வேற போஸ்ட் ஆபீஸ் சொன்னாங்க நேம் பர்டிகுலரா சொல்லி அத அடுத்த வாரம் தான் பண் வாங்களலாமா வீக மாஸ் தில ஒரு டைம் தான் பண்ணுவாங்களாமா அடுத்த வாரம் போங்க அப்டின்னாங்க எனக்கு எமர்ஜென்சிங்க அப்படின்டா சேரி இசேவை மையகது சாட்டர்டே போய் பாக்கலாம் அவருக்கு சாட்டர்டேவே லீவு சேரி சாட்டர்டே போய் இசேவை மையத்துலக்கது போய் பாக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இசேவை மையத போன் பண்ணி கேட்டுட்டேன் அவங் ல இங்க பண்றது இல்ல ட்டாங்க
உம் இசேவை மையத்துல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து போன் நம்பர் அப்டேட் டு ஆஹ் போன் நம்பர் அப்டேட் கூட பண்ண மாட்
அதெல்லாம் நான் பண்ணிருவேங்க அட்ரஸ் சேஞ்சு மத்த எது எல்லாமே நான் பண்ணிருவங்க எனக்கு இ இப்ப பதியும் பண்றது மட்டும்தான் மத்தது எல்லாமே நானே பண்ணிருவேங்க
உம் உம்
உம் அப்பறம் உங்களுக்கு பசங்க ஓகே
ஆஹ் செகண்ட்ஸா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் உம்
அப்பறம் வீட்ல
வீட்ல ஓ பிரைவேட் கம்பெனியல ஒர்க் பண்றாங்க
சேரி சேரி ஓகே எங்க வீட்டுல ஐ டில ஒர்க் பண்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஈவினிங் தான் ஒர்க் ஆரம் பிக்கும் அது வரைக்கும் நாங்க இந்த கால் ஒர்க் இல்லாதப்ப வரைக்கும் என்ன பண்ணோம்னா மூவி பாப்போம் போன் நோண்டுவோம் மூவி பாப்போம் இது போன்ஸ போன்ல வந்து மூவி கிரஷ் பண்றது அதா. அப்ரோ மூவி பாப்போ மானிட்டர். ஒரு டென் தேர்ட்டிக்குதா எந்திரிப்பாங்க நைட் ஒர்க் பண்றதுனால. அப்ரோ மூவி பாப்போ. அவ்ளோதா அப்டியே போயிரு காபி வச்சு தருவ. அப்ரோ மறுபடியும் அவங்க சாப்புடுவாங்க. அப்ரோ அப்டியே தம்பி த்ரீ த்ரீ ஓ கிளாக்கு மறுபடியு சாப்பிடுவாங்க அப்போ அதுக்குள்ள தம்பி வந்துருவா. கொஞ்ச நேர தூங்கி எந்திருப்பாங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கு.
நயிட்ஷிபிட்டுதானா அவுனுக்கு.
ஆமாங்க ஆமாங்க.
சேச்ரி சேச்ரி. சேரி அப்போ மார்னிங் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்களா.
என்னங்க.
மார்னிங் ஃபுல்லா ரெஸ்ட்டுக்கணும் அப்போ. எ நைட்டு நைட் ஷிட்டு இருக்குறதுநாள ஆம்மா.
அதனால அதான்ங்க ஒரு போரோஓ கிளாக் அந்த மாரி படுப்பாங்க. இப்ப வந்து டென் தேர்டிக்கு அந்த மாரி எந்திரிப். ப்பாங்க அப்ரோ போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்புடுட்டு பதினொன்னேமுக்கால் அந்த மாரி ஆயிருங்க. அப்ரோ மறுபடியு ஒருத்திரீயோ. கிளாக் சாப்புட்டு த்ரீ ஓ கிளாக் படுத்தாங்கனா ஒரு பைவ்ஓ கிளாக் எந்திரிப்பாங்க. அதுகெடையில வந்து. அத மூவி பாப்போ வேற ஏதாவது பாத்துட்டு. இப்போ போன்னோண்டிட்டு பாத்துட்ருப்போ. போ. அப்ரோ எங்க வீட்டுல ஒரு வாளு இருக். அங்க ஒரு டாக் இருக்குங்க செம. சேட்ட புடுச்சவங்க. நமக்கு ஏதாவது புது ஐட்டமாதா. இனிஷியல போய் எடுத்து வச்சுக்குவானுங்க அவங்க கூட வெளையாட வர சொல்லி. நம்மளுக்கு . இது அவங்களோட விளையாடுறது ஒரு இதே இருக்காது. அவ வந்து சேட்ட புடிச்சவங்க. ஆஹ நம். வந்து எதாவது புதூச்சப். ப்பலு அந்த மாரிதா தூகிட்டு போய் வச்சுக்குவானுங்க. நானே பேசிட்டு இருக்கிற மாரி இருக். நீங்க பேசலீங்களா
பேசுறேன் பேசுறேன் என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் செரிங்களா ஆஹ் அவ ஹாபின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கராத்தே சிலம்பம் அபாகஸ் ஸ்டைல் எல்லா கிளாஸும் சேர்த்து வுட்டு அவேன் என்ன எல்லா கிளாஸ்லயும் போய்கிட்டு இருக்கான்
சேரி சேரி ரொம்ப ட்ரெஸ் கொடுக்காதீங்க இவன் இத்தனை கிளாஸ் சேத்துவிட்டுருக்கீங்க அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் அவனுக்கு எப்ப டிங்க அப்ப படிக்கிறது ஹோம் ஒர்க்
ஸ்கூல்லே ஸ்கு வீக்லி ஒன்ஸ் தான் வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்கூல்லயே சொல்லி தந்துருவாங்க சாட்டர்டே அதாவது வீக்லே வந்து ஒரு வீக் மட்டும் சாட்டர்டே வச்சாங்கன்னா அன்னைக்கு புல் டே வந்து அதான் நடக்கும்
செரி செரி செரி செரி ஓ கே ஓகே ஓகே எங்க இதுல ஓகே ஓகேங்க எங்க இதுல வந்துட்டு போன வருஷம் எல் லாம் போன வருஷம் எல்லாம் எல்லாம் கராத்தே சிலம் போவோம் அதான் செஞ்சி எல்லாம் கீபோர்டு எல்லாம் வந்துட்டு பீஸ்ல பீஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வரு ஷம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் ஆச்சரிக்கு தௌசனாம மாசம் ஸ்விம்மிங்க்கு தௌசனாமா கீபோர்டுக்கு தௌசனாமா எல்லாம் தௌசனாமா காராத்தைக்கு தௌசனாமா அப்ப இதுவே டூவெல் தௌசண்ட் ஆச்சே அப்ப ரெண்டு சேர்ந்தா ட்வென்டி ஃபோர் தௌசண்ட் ஆச் செ அப்பறம் போய் மறுபடியும் இவங்களுக்காகவே இப்போ மூணு வருஷமா கீபோர்ட் வாங்கிவச்சிருக்கோம் மூணு வருஷமா கீபோர்ட் கீபோர்ட மீடஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோ அப்புறம் போய் கேட்டதுக்கு பேர் நாங்க ரெண்டு வேணா ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கராத்தையு அஹ் கீபோர்டு மட்டும் நாங்க ப்ரீயா கொடுக்குறோம் மத்ததெல்லாம் நீங்க காசு கொடுதா சேருவணும் அப்படின்ட்டாங்க திற வேற வழி இருக்காது சேர்கல வேற இதுயும் சேர்க்கல இது மட்டும் ப்ரீயா இருக்கு இத மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேதான் புல்
அது ப்ரீனு சொல்றாங்க ஆனா கடைசி அதுக்கும் காசு கெட்ட வேண்டி இருக்கு இவனுக்கு வந்து அபாகஸ்சு அதுக்கு மட்டும் கெட்டு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் மெத்த படி ஒண்ணும் தேவையில்ல அப்படினாங்க ஆர்ட் அண்ட் கிராப்ட்டுக்கும் நீங்க வந்து பேப் பர்சும் இது மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் நாங்க கலர் பேப்பரும் கம்மு ஹ இரநூர் அம்மா கம்மு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்ன்னாங்க கடைசி பார்த்தா அதுக்கும் காசு தான்
ஆஹ் ஆஹ எல்லாத்துக்கும் காசு காசு இல்லாம எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க
ம் ம் ஸ்கூல் பீஸு பார்ட்டி பைவ் தௌசண்ட் அது கடையில அந்த அதனது இது நம்ம இடையில இது பண்ணுவோம் தெரியுமா இந்த இப்ப கிளாஸ் போறான்ல அதுக்கு தனி ஈவினிங் வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் வச்சு என் சி சி என் எஸ் எஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோச்சிங் வச்சாங்கன்னா அதுக்கு தனியா சார்ஜஸ் அந்த அந்த மாதிரி நெறை யா இப்ப நம்ம படிச்சப்பல்லாம் மொத்த அந்த பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சா நம்ம என்ன சொல்றது
காலேஜும் முடிச்சிடலாம் அப்படிங்க காலேஜ் முடிச்சு கல்யாணமே பண்ணி கொடுத்துலாங்க நீங்க நீங்க வேற ஆமாங்க அதுக் நம்மள கல்யாணமே பண்ணிர்க்ல நாங்க ஆமாங்க ஆமாங்க அவ்வள செலவுங்க இவனுக்கே வருஷத்துக்கு ஒன் டொண்டி பக்கத்துல இப்ப வந்து சி பி எஸ் இ சிலபஸ் இல்லாம ஐ ஜி சி பி எஸ் சிலபஸ்ல மாத்திட்டாங்க எல்லாமே கேபேஜ் யூனிவச் எப்பயு சொல்லிட்டு பயங்கர தயா கொனல் ட்டாங்க
உம் உம் அது வேற இப்ப எல்லாரு என்ன சொல்றாங்க சிபிஎஸ் விட ஐசிஎஸ் தா இதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அதுக் போட ஆரம்பச்சிட்டாங்க மொத மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ் ஓனாங்க இப்ப சிபிஎஸ்ல இருந்து ஐ தீஸ் ஓட ஆரம் பிச்டாங்க
த்து வரைக்கு தா இருக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எங்க போய் ஸ்கூல் தேடுறதுன்னு தெரியலீங்க இப்ப வந்து சிபிஎஸ்இங்கதா இருந்தது போன வருஷ வெரிக்கு ம் போன வருஷத்துலருந்து மாத்தி க்காங்க இப்போ இந்த வருஷ் தோ போன வருஷம் இந்த வருஷம் அடுத்த சிப் த் அவ்ளதா அதுக்கப்பறம் சிக்ஸ்த்லருந்து மறுடி அப்டின்னா அந்த ஸ்கூல போய் எங்க போய் தேட போறதுன் தெர்லீங்க டைம் ஆச்சிங்க மறுடியு வேணா கால் கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க என்னோடது கால் காலர் முடிஞ்ச்சி பீங்களா கால்ல வெயிட் பண்ற வாங்க ஓகே
ஆஹ் சேரிங்க சிஸ்டர்